நா பண்றீங்க
ந வேலைக்கு போனா
இன்னும் போலியா
இப்போ போய் சேந்த ஆபீஸ்ண்ட
செரி செரி பஸ்லையா போனீங்க
ஆமா ஆமா
வண்டி இல்லையா
வண்டி எத்துன்னு வரணும் அங்கே ஆஃபீஸ் அண்ட இருக்குது
ம் ம் சாப்பிட்டாச்சா
சாப்பிட்டே சாப்பிட்டன் நீங்க
தம்பி தூங்கினு இருக்கான் தானியா விளாடி இருக்க
ஊருக்கு போயிட்டு வந்துட்டாலா
வன்ட்டா நேத்துதான் வந்தா வரமாட்டேன்னு சொன்னா அப்றம் இல்ல வா இன்னும் ஸ்கூலில் தோறக்க இன்னும் ஒரு வாரம் தானே இருக்குதுன்ன சொல்லிட்டு கூட்டிட்டுவந்துட்டேன்
அட்மிஷன் எப்போ பண்ணுறாங்க அவங்க
இதோ இந்த மாசம் லாஸ்ட்ல எவ்வளவு ஃபீஸ் கட்டுறது அப்டின்னு போஃபோன்ல அனுப்புவாங்க அது பார்த்துட்டு அடுத்த மாசம் ஸ்டார்ட்டிங்கல்ல போய் பார்க்கணும்
அவங்க சின்னேரு குழந்தைக்கு
அவளுக அடுத்த வருஷம்தான்
பால்வாடி பால்வாடில்லாம் அனுப்புறது இல்லயா
அங்கதான் ஒரு யுவுங்க மட்ட தான் இருப்பாங்க ஆய எல்லாம் யாருமே இல்ல அந்த டீச்சரைதான் சாப்பாடும் செஞ்சுன்னு பசங்களையும் அவங்களே பார்த்துக்குறதுனால எனக்கு அனுப்புறது கொஞ்சம் பயமா இருக்குது வெளியே வேற நாய்கள்ளாம் இருக்குதா இவன உட் உட்டு எதனா கச்சி வச்சுன்னா என்ன பண்றது
என்ன சாப்பாடு செஞ்சுர்
சாம்பார் செஞ்சுட்டு உருளைக்கிழங்கு அப்டியே பொரியல் மாரி பண்ணுடேன்
சேரி சேரி
நீங்க கடையிலையா
ஆ போம்போது பஸ்ல ஓட்டல்ல நிக்க வச்சாங்க
ம்
அங்கே சாப்பிட்டு
சேரி சேரி
நைட்டு ரிட்டன் ஆகும் வீட்டுக்கு
லேட்டா ஆகுமா இல்ல சாப்பிறத்துக்கு வந்துடுவீங்களா
சாப்புறதுக்கு வந்துருவோம்
சேரி சேரி சாப்பாடு செஞ்சு வைக்கவா இல்ல இட்லி தோசை இதுமாரி செஞ்சுவைக்கவா
ம் இருந்தாலும் ஓகே தான்
சேரி சேரி அப்றம்
அம்மா போன் பண்ணாலா
இல்லயை நேத்து பண்ணாங்க செவ்வாகழம பண்ணாங்க
ம்
சன் சந்தையில எதனா வேணுமா அப்டின் கேக்கத்துக்காக பண்ணாங்க
ம்
எல்லா இ இருக்குதுமா வேணா அப்டின்ன அப்றோ கீர மட்டு குட் தன்ப்புறன்னாங்க ஆனா யாரோ கொடைத்த போல அத்னால குத்தன்ப்புல
ம் ம்
அவுள்தா அதோட எதுவு கோட் பண்ல கால்லதா பேஸ்ன
இன்ன சொல்ல
எதுவு சொல்ல என்னா பண்ற எப்டி இருக்கு பசங் இன்ன பண்றாங்க நார்மலா அதா கேட்டாங்க வேற எதுவு கேக்ல
அவுங்க உங்க அண்ணாங்கல்லா வரன்னாங்ளே வரங்கலா இந்த மாசோ
தெரிலியே ஃபஸ்ட்டு ஒன்னாந்தேதி வரன்னாங்க மே ஒன்னாந்தேதி அப் ப்ற ன்னா தெர்ல எது சொல்லல இன்னு
ம் ம்
நாலா எதுவு கேக்ல வரும்மோது அங்க கூப்புட்டுதா வந்த வாங்க ஊருக்கு அட்த்த வார்த்துலன்னு எதுவு சொல்ல சேரி நானு அதுவு எதுவு கேக்ல
உங்க உங்க சித்தப்பாவுக்கு எதோ ஆப்ரேஷன் பண்ணும்லா சொல்னுந்தாங்க இன்னாச்சு அது
அ ஆமா அது கூட்டுனு போனா இன்னா சொல்லியிருக்காங்க அந்த சுண்டு வெரல்ல கீழ மட்டு ஃபுல்லா அப்டே அழுகிட்டு இருக்குதா ஆ அதுனால ஃபுல்லா எடுக்குவானா கீழ அந்த நெகத்துக் கீழ இருக்குல்ல அங்க இருக்குற நக சதய மட்டு எத்துல்லா ரிமூவ் பண்ணில்லா அப்டி சொல்லிருக்காங்ளா இன்னு அது எது பண்லயா
ம்
இன்னு கொஞ்ச நாள் பாக்லா ஒன்னு வந்து மாத்ரைலே ஃபுல்லா சரி பண்லாமா இல்ல அத கட் பண்ணிதா எடுக்லாமானு ஒரு ஒரு வார கழிச்சு பாக்லா அப்டின்னு சொல்லிருக்காங்க இவுரு அந்த எலக்க்ஷன் ரிசல்ட்டு அந்த வேலைலலா கண்டிப்பா வேலைக் வந்தே ஆவனு சொல்ட்டு இருக்காங்க லீவ் கேட்டாலு தர்லியா அத்னால அப்டே ஒரு வார கழிச்சு பாத்துக்லானு விட்டுட்டு இருக்காங்க நேத்து தா பண்ண ஃபோனு தம்பிக்கு சொன்னா சரி ரெண் நாள் கழிச்சு பண்ணி பாக்லா அப்டின் விட்டுட்ட
சேர் சேர் சேர்
அந்த உள்ள எலும்புலா நல்லாதா இருக்குதா வெரல் எலும்புலா கீழ மட்டு ஃபுல்லா அழுகிட்டு இருக்குதா அத மட்டு எடுக்ணுன் சொல்லிர்
அந்த கீழருக்க சதயா
ம் ஆமா ஆமா
அது ஆப்ரேஷன் பண்ணா எத்தின் நாள் ஆவுமா
அது இன்னு கரெக்டா தெர்ல அவுருக் வேர இது சுகர்லா இருக்குல்ல அதெல்ல தா கண்ட்ரோல் பண்ணிட்டு தா பண்ணுவ அப்டின் சொல்ட்டாங்ளா
ம் ம்
குடிக்க வேணா அப்டில்லா சொல்லி வச்சிருக்காங்ளா அவுரு ஒ ரெண்டு வாரமா குடிக்காமதா இருக்குறாரா
ம்
அதுனால ஒரு வாரம் கழிச்சு வாங்க எப்டி இருக்குன்னு ஹ கொஞ்சம் டெஸ்ட் எல்லா இருக்கு அதெல்லாம் எடுத்து பாத்துட்டு அடுத்து என்ன பண்ணலானு பாக்கலாம் அப்டி சொல்லி இருக்காங்களா அது வரைக்கும் மாத்திர மட்டும் தொடர்ந்து எடுத்துனே இருங்க அப்டி சொல்லிருக்காங்க
ம் ம் இ நேத்து டெத்து ஒன்னு ஆச்சா வேடூர்ல
யாரு
அ இதுக்குள்ள செந்தாமர போங்களா
ஆமா
அவுங்க தம்பி வந்து நம்ம சொந்தகார பொண்ண தா கல்யாணம் பண்ணுகிறாங்க
செரி
அந்த பொண்ணுக்கு அவங்க கல்யாண பண்ணவங்களோட அக்கா பொண்ணோ யாரோ இறந்துட்டு இருக்காங்க
ம்ம்
அது நேத்தா மாமா நேத்து முந்தா நேத்து சொல்ல சொல்லிறாரு நைட்டு டெத்தா அம்பது அம்மா கிட்ட சொல்ல சொல்லிருங்க
ம் ம்
அவுரு சின்னவரு வந்து போன் பண்றது மறந்துட்டுக்கிறாரு
ம் ம்
நான் அப்புறம் பத்தர மணிக்கு போய்றாங்க போயிட்டு எல்லாத்தையும் சாவுலா முஸ்ட்டு ஒரு நாள் கால்ல கால்ல பதினோறு மணிக்கு தெரிஞ்சுகிது
நேத்து காலிலயா
ஆமா ஆமா எதுக்கலாம் அவங்க கிட்ட கேக்கும் போது தெரியாது அவங்களுக்கு அப்டினு கேட்டுக்குறாங்க தெரியாது அப்டின்னவொடனே விஷயம் ஒன்னா போன் பண்ணி கேட்டுக்கறாங்க மாமா கிட்ட
ம் ம் ம்
மாமா சொல்லிகிறாரு இது மாரி விஷயம் நான் சொல்ல சொன்ன சொல்லியா
ம் ம்
மாமா கேட்டு அப்பறம் அம்மா போயிட்டு மாலல்லாம் போட்டு
போயிட்டு வந்தாங்ளா
ஆ
போயிட்டு வந்தாங்ளா அவங்ளே
போய்ட்டுவந்டாங்க
ஓ செரி செரி எங்க வேலூர்னா உங்க மாமா வீடு அந்த சைடா
ஆமா ஆமா அங்க வேலூர்
சேரி சேரி தெர்ல என்கிட்ட எதுவும் சொல்லலையே
ம் ன்னா சொல்ற தானியா போய்ட்டு வந்து ஊர்லருந்து
அங்கே இருந்துக்கிறேன் அப்டி சொல்றா திரும்ப கூட்னு போய் விட சொல்றா இங்க அவளுக்கு போர் அடிக்குதான் தனியா
ம்
நீயு வா நம்மளும் போலாம் அப்டின்னு கூப்டுனுக்றா
ம்
இல்லல்ல வானா டி இருந்ததே போது சும்மா போய் நம்ம அங்க தொல்லலா பண்ணகூடாது சும்மா ஒரு பத்து நாள் போனியா அதோட வந்தன்ணு அங்கயே இருக்றன்லா சொல்ல கூடாது அப்டின்ன
ம்
செரி சரி இன்னு ஒரு பதினஞ்சு நாள் தா அதுக்கப்பற ஸ்கூல்ல வந்து திரும்பவு தொறந்துருவாங்க அதரைக்கு இங்கேயே இரு போவானா அப்டின் சொல்ட்டே
யூனிஃபாம் அதே யூனிஃபாமா மாத்துவாங்ளா
அதே தா நெனைக்கிறே மெசேஜ்ல சொல்வாங்க ஃபோன்ல ஏ அதேவா இல்ல வேற எப்டினு அதே தா இருக்குன் நெனைக்கிறே ஒயிட்டு மட்டு வாங்கணு ரொம்ப அழுக்கு பண்ட்டுக்றா
ம் ம்
அப்பறம் புக் ஃபீஸ் கட்ணு அது எவ்ளோன் தெர்ல போன வருஷமே மூவாயிரத்துஐநூற்பா வந்ச்சு இந்த வர்ஷோ எவ்ளோன் தெர்ல
சர் சர் பேக்லா வாங்னுமா அவ்ள்து
இல்லல்ல எல்லாமே இருக்குது
யூனிஃபாமு ஃபீஸ் மட்டு கட்ணு
ஆ யூனிஃபாமு சாக்ஸு அப்பறமா புக்கு ஃபீஸ் மட்டு தா அப்றோ நார்மலா நோட்டு பென்சிலு
ம்
அது மட்டு வாங்கு
செரி செரி
ரெடி பண்ணு காசு
ஆட்டோக்காருக்லா கா ப பைசா குட்த்தாச்சா
ஆ ஆட்டோக்கு பாலுக்கு குட்த்தாச்சு இன்னு வாடக மட்டு குடுக்கல கம்மியா இருக்குது வாடகைக்கு
ம் ம்
நானே கேக்லான் நென்ச்சே உங்ககிட்ட
நாளைக் குத்துருவே நாளைக்கு குடு நீ அங்க பைசா
ம் ம்
அது குட்தோனோ குட்த்தர்லா
ஆயர்த்ஐநூற்பா இருக்கு இன்னு ஆயர்த்ஐநூற்பா வேணு
செரி செர் அப்றோ
நைட்டும் பஸ்சுலயா இல்ல வண்டிலயா
இதுல வண்டி எத்துனு வர்ற மாரில்ல இப்பதையே
ம் ம்
அனா வண்டில போயிட்டு வர்னு அவ்ளோதுரோ கஷ்டமாருக்கு
சரி சரி
ரொம்ப தூரொ முதுகு வலிக்கிது
செரி பாத்து வாங்க நைட்டு வரும்போது ஃபோன் பண்ணுங்க
ம்
ம் கட் பண்ற